ஹலோ வணக்கம்
வணக்கம்
வணக்கம் எப்படி இருக்கீங்க
நா நல்ல இருக்கன் நீங்க எப்படி
நல்லா இருக்கே நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ச்சங்க நீங்க சாப்பிடச்ச ப்ரோ
உம் சாப்டாச்சு தாட்டாச்சு உம் உம் சொல்லுங்க அப்றோ
இப்போ வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா அதிகம பெண்ணு பெண்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குனா ஒபிசிட்டி பிரச்சனை அப்படித்தானா எல்லாப் பணிகளுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா குண்டாஆயடுறாங்க ஒரு இதுக்கு ஒரு ஆப்டர் மேரேஜக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம்ர அப்புறம் இத வந்து நம்ம எப்டி வந்து ரெட்யூஸ் பண்றது நம்ம ரெட்டியூஸ் பண்ணாம்போது மொத வெயிட் களாஸ் பத்தி ன்வா பேஸ்லா ப்ரோ
ம் ஓகே
இப்போ வந்து அ நம் வெயிட் லாஸ் பண்ணனுன் நெனக்கிறவங்க என்ன சொல்ணுனா எடுத்த ஒனே ஸ்ஃப சாப்பாடு கண்டோ சாப்பாட அவாய்ட் பண்ணிட்டு ஃ ப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸ் மட்டு சாப்ட்டா சாப்பிட்டா மட்டு போதாது போதும் அப்படின்னு நினைப்பாங்க ந ரேய பேர் நெனைப்பாங்க நம்ப்ளால வே அ ஃப்ரூட்ஸ் மட் தூம் மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றவங்க வெயிட் குறையணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மறுபடியும் நம்ம ரைஸு இதெல்லாம் எடுத்து ஊதி விட்னோ அ நமக் வந்து இங்ரீஸ் ஆகு ப்ரோ சரிங்ளா ஆனா நம்ம என்ன பண்ணு கரெக்டா டயட்ல பேலன்ஸான ஃபுட் புட்ட சாப்டு நம்ம வந்து வெயிட்ட வந்து ரெடுஸ் பணுனா கண்டிப்பா அது இன்க்ரிஸ் ஆகாது அது எந்த எந்த மொறைலால நம்ம வெயிட்லாஸ் பண்ணனுனா மொதல நமல்லா தெரிஞ்சிக்கவேண்டியது என்னதுன்னா வெயிட் இருக்கு அப்டினா கண்டிப்பா தர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்பல்ச சரி வாக்கிங் போனு சரிங்களா மார்னிங்
உஹம் உம்
அதுக்கப்புறம் என்னன்னா அஹ் ச க வாக்கிங் போனு சிலவங்க அந்த வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அஹ் என்ன பண்ணுவாங்க யோகா போவாங்க அஹ் ஜிம்மு க்கு அந்த மாரில்லா போவாங்க ஆனா நம்ம வந்து கரெக்ட்டானா முறையில்ல வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணு நீங்க வந்து போயிட்டு வந்து உங்கள என்ன எக்சசைஸ் பண்ண முடியுமா வீட்லே சரிங்ளா வீட்லயே நீங்க பண்ண ட்ரை பண்ணலா பண்ணி முடிச்சதுக்குப்புறம் காலை உணவு வந்து அதிகம் புரதம் புரோட்டீன் அ ஃபைபர் இந்த மாரி உணவு இருக்கிற மாரி நம்ம வந்து காலை உணவ வந்து எடுத்துக்கிடலா அப்டி உங்ளுக்கு முடியல என்னால ஹ நா காலை உணவு எடுக்காம தா நா வெயிட் ரெடியூஸ் பண்ணு அப்டின்னு நெனைக்கிறாங்க அது தப்பு எப்போதுமே என்ன சொல்லணுனா க காலையில வந்து எப்போதுமே சாப்பிடாம இருக்க கூடாது காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது ப்ரோ சரிங்ளா காலை உணவுல புரதம் டை முட்ட கம்பல்சரி இருக்கனு முட்ட காய்கறி அதுக்கப் றம் இந்த சுண்டல் அந்த மாரி குள்ளதிருக்கு நீங்க ஒரு இட்லி எடுத்துக்கோங்க இந்த மாரி குக்கும்பர் இந்த மாரி நறைய எடுத்துக்கோங்க ஒரு இட்லி ச நீங்க மூணு இட்லி சாப்பட்ற எடத்துல ஒரு இட்லி எடுத்துட்டு இதெல்லா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வயிறு ஃபுல்லயிரும் அதே மாரி தண்ணியு நீங்க வெயிட் லாஸ் பீரியடில் வந்து தண்ணியு நீங்க வந்து அதிகமாக எப்படின்னா இன்டேக் பண்ணிக்கணு சரிங்ளா
உம் கரெக்ட் தா ஓகே நீங்க உங்களோட கருத்து சொன்னீங்க உண்மைதா அத இப்போ வந்து ஒடம்பு வெயிட்டு போட்றது பெண்களுக்கூ இருக்கு பட் ஆண்களோ இருகாங்க அதே மாரி ஆண்களுக்கும் இருக்கு ஸோ நீங்க சொன்னீங்க நறையா விஷயங்கள் இதனால் எதனால ஆகுது என்ன பண்லா என்ன பண்ணா சரியாகுன்னு சொன்னீங்க உண்மைதா நீங்க சொன்னது உண்ம அதாவது பாத்தீங்கன்னா காலையில நீங்க உடற்பயிற்சி பண்ணணும்ன்னு சொன்னீங்க உடற்பயிற்சி பண்ணாலு பத்த அதாவது பாத்தீங்கன்னா மெயின் உடம்பு வந்து வெயிட்டு போடுறதுக்கு மெயின் காரணம் சாப்பாடுங்கறத மீறி அதாவது நம்ம எடுத்துக்கிற ஸ்வீட்டு அதாது பாத்தீங்கன்னா சுகர் அப்படிங்கற ஒண்ணு வந்து நீங்க என்னதா டயட் ஃபாலோ பண்ணி நீங்க வெயிட் போ இது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலு நீங்க சுகருங்கறத ஒண்ணு கட் பண்ணீங்கன்னா நீங்க அப்படியேதா இருப்பீங்க நீங்க எவ்வளோ வெயிட்டா இருந்தாலு சரி எவ்வளவு கு தாலு சேரி இங்க உள்ள டயட் ஃபாலோ பண்ணாலு இந்த ஸ்வீட் ரெண்டு தின்னா கண்டிப்பா அப்டியேதா இருப்பிங்க என்னா நா அதுல வந்து நானு எனக்கே அந்த டிஃபரண்ட் தெரிஞ்சது சோ அதனால நா சொல்ற சோ நா அதா எனக்கு வந்து இப்டிதா ஒருத்தர் சொன்னாரு இந்த மாரி சுகர் கட் பண்ணினா கண்டிப்பா உங்களால இருக்க முடியு வெயிட் ரெடியுஸ் ஆகுன்னாங்க எனக்கு வந்து என்னடா நம்ம இவ்ளோ ஜிம்முக்கு போறோ நல்லா இதாதா இருக்கோ ஆனா சுகர் கட் பண்ணா எப்புட்ரா வெயிட் ரெடியுஸ் ஆகு எப்புட்ற அப்டின்னு நெனைச்சு நானு நா இதுன்னு பண்ணல ஜிம்முக்கு போலா என்னுடைய இதுவுமே டயட் ஃபாலோ பண்ணல ஆனா சுகர் மட்டும் கட் பண்ணிட்டேன் எந்த ஒரு டீ காஃபி எதிலுமே சுகர் கன்டென்ட் இருக்கு எதுவுமே சாப்பிட்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசொ நா வந்து சுகர் கட்ல இருந்த ஸோ மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு ந நால்ர கிலோ பக்கொ கொறைஞ்சிருக்கே அதாவது சுகர் கட் பண்ணி நா இது எதுக்கு எது ஒர்கவுட் பண்ல எதுவுமே பண்ல நா ஒர்கவுட் பண்ணி எனக்கு வெயிட் ரெடுயுஸ் அகாதாது சுகர் கட் பன்னி நா எனக்கு வெயிட் ரெடுயுஸ் நா சுகர் அதாவுது ஸ்வீட் அதிகோ சாப்புட்றா ஆலு சோ அப்டின்னும் போது நா கட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க ஒரு மூணு மாச கட் பண்டு நானு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நால்ற கிலோ கொறஞ்சியிருந்த அதேமாரி நம்ப உடம்புலியு கொஞ்ச மாற்றங்கள் இருந்தது அது கொஞ்ச உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு அதேமாரி பேஸ்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சோ டிஃப்றேன்ட் தெரிஞ்சது அது இப்போ எப்டின்னா கொழுக்கொள்ளுன்று இருக்கு அங்க அங்க அது பேஸ்ஸும் பார்த்தினா நார்மல் நார்மலாயிருச்சி இப்போ வந்து குளோவ் ஆனா மாரி இருந்தது சோ எனக்கு டிஃபறேன்ட் தெரிஞ்சது கொஞ்சோ சுறுசுறு ப்பா இருக்க போதுயிருஞ்சி நல்லா நல்லா கான்சட்ரேட் பண்ணி வேல செய்றமாரி நானே கொண்டந்த சோ அதுக்கப்புனு இப்ப எடுத்துக்ரதே இல்ல நா வந்து சுகரே எடுத்துக்கறதில்ல இப்ப வரைக்குமே அப்டித இருக்க நா வந்து இப் முன்னாடி ஃபாலோ பண்ண டயட்ல எதுவுமே பஃலோ பண்ல நா எல்லாமே சாப்பிடுறேன் பட் சுகர் மட்டும் சாப்டுறது இல்ல சோ அதனால எனக்கு இப்ப எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால உன்கிட்ட நா சொல்ற அத
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி சுகர் அவாய்ட் பண்ணா கண்டிப்பா என்ன சொல்றனா வெயிட்லாஸ் ஆகு அதே சமயத்துல வந்து இப்ப யாருமே டீ காஃபில்லா வேண் ம் ஸ்டாப் பண்ண மாட்டேக்காங்கலே என்னா லேட் அட்லீஸ்ட் நெறைய பேர் சொல்றது என்னென்னா ஐயோ எனக்கு எந்திச்ச உடன கஃபியோ டியோ கொடுக்கலட்டா எனக்கு அந்த நாளே போகாது து அப்டின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப டயர் ஆகு கை கால்லா நடுங்குது அந்த மாரில்லா சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா கம்பல்சரி ஒயிர் சுகர் அவாய்ட் பண்ணும் ஆனா இப்ப எல்லாருமே என் பண்டாங்கன்னா ஒயிட்ஸ் துகரங்கு அதிகமா அவுங்க எடுத்துக்கிற்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா நீ சொல்ற மரிதா வெயிட் கம்மியாக மாட்டுது நம்ம ஒடம்புல வந்து நறைய வெயிட் போடுது நீங்க சொல்ற மாரி கா நீங்க கொல்ற மாரி எல்லா கரெக்ட்டு தா எல்லாரும் டயட் டயட்டுன் பேர்ல ஜூஸ் குடிக்கிறாங்ல அதுல என்ன பண்றாங்கன்னா நல்ல சீனி வெள்ளை சக்கரய போட்டு தா அதுல சீனி குடிக்கிறாங்க இது நீங்க மாரி சொல்ற மார் டயட்டே கடையாது பிளஸ் ஒண்ணு நீ சொல் நீங்கல்லா ஒய்ட் சுகர் அவாய்ட் பண்ணணு சொன்னது ஃபஸ்ட் ஒன்னு இன்னொன்னு என்னென்னா ஃப்ரைடு இப்ப சிக் சிக்கனா இருக்கட்டும் மட் மட்டான இருக்கணு ஃரை சிப்ஸா இருக்கணு இத மா ஜங்க் ஃபுட்டு சிக்கன் நான்வெஜ் நான்வெஜ் எடுக்கலா ஆனா நம்ம எப்டின்னா அ நம்ம என்ன சொல்றது வித்தவுட் அது சாரி ஃப்ரை பண்ணாம டீப் ஃப்ரை பண்ணாம சாப்படணும் அதே மாதிரி என்னனா பீஸ் சா பர்கர் சாண்வெச் கட்லெட் இந்த மா லீ ஐட்டம் நம்ம அவாய்ட் பண்ணா மட்டுதான் நம்மளால சீக்கிரம் வெய் வெயிட் வந்து ரெடியுஸ் பண்ண முடியும் அதே சமயத்துல இன்னொன்னு சொல்லணும் பாஸ் சாஃப்ட் டிரிங்ஸ் சொல்றாங்கல கூல்ட்டிரிங்ஸ் இந்த மாரி வந்து அதுலரு தான் நிறைய சுகர் கண்டன்ட்ஸ் இருக்கு எனக்கு செரிங்களா நா ஒரு வீடியோல கூட பார்த் த ஒருத்தங்க வந்து ட்ரய எஸ்போ பண்ணி காமிச்சிருக்காங்க இது எவ்ளோ கெடுதல் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் எடுக்கறாங்க அந்த ஜூஸ்ல வந்து அளோ ம் இந்த துணிலா தோப்போல அந்த லிக்வீடு ஊத்துனா அது அப் அப்டியே ஒயிட்டா தண்ணீ மாரி ஆயிடுது அப்போவோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கலரும் சுகரும் மட்டும்தா அதனால இந்த மாரி இதே நம்ம வந்து சாஃப்டிரிங்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லா அவாய்ட் பண்ணணோ நீங்க ஃபிரஸ் ஃபிரஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆனா வித் கர் இருக்குது சுகர் போடாம எடுத்துக்கிட்டீங்கனா ரொம்ப நல்லது நமக்கு சீக்கிரமோ வெய்ட் லாஸ் ஆகோ
உண்மைதா ஆமா நீங்க சொ சொன்னதே கரெக்டு தா அதாவது பாத்தி நீங்க சுகர்ல மட்டும் அது ஸ்வீட் இல்ல அதாவது பாத்தீங்கனா ஒ ஒயிட் ரைஸ்லயுமே சுகர் கண்டன் அதிக இருக்கு அப்படிங்கபது சாப்பாடோ கொஞ்சோ கம்மி பண்ணணோ அது சாப்பாடோ ரொம்ப சாப்பிடக்கூடாது அதிலியுமே உங்களுக்கு சுகர் டென்ட் அதிகருக்குறதனால அ அதையுமே நீங்க கொஞ்சோ கம்மி பண்ணனும் அதாவது நைட்ல தா சாப்பாட சாப்டக்கூடாது நைட்ல எதோ ஒரு சப்பாத்தியோ இந்த மாரி எதோ ஒன்னு சாப்ட்டு தூங் நைட்டு தா நீங்க சாப்பாடு சாப்பிட்டு தூங்கும்போது உங்களுக்கு இன்னு ஷுகர் கண்டென்ட் அதிகமாக இன்னு உடம்பு ஏற வாய்ப்பிருக்கு சோ சாப்பாடும் கொஞ்ச கன் கண்ட்ரோல் பண்ணுனீங்க அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே அந்த பொறிச்ச உணவுகள் சோ அதுவுமே கூட ஆ ரெகுலரா எடுத்துக்காமன எதோ ஒரு நாள் அதாவது ரொம்ப எடுத்துக்கிட்டாவது நாம் பிரச்சன கொஞ்சம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் பட் ரொம்ப எடுத்துக்கிட்டா தான் பிரச்சன இந்த சாப்பாடுமே கூட பாத்திங் நைட் எடுதுக் நைட் எடு கூட மத்த நேரோ எடுத்துக்கலா பட் நைட்டு வந்து நீ சாப்ட்டொடனே தூங்க போறீங்க ஸோ தூங் தூங்க போகும்போது அதோட வேல என்ன ஒன்னோ பண்ண முடியாது அப்படிங்கும்போது சுகர் கண்ட் அதிகமாகோ ஒடம்பு வெய்ட் போடதா ஆகோ அது பாத்தீனா மெயினாக பாத்தீனா அந்த வயிற்று பகுதியில் ரொம்ப அது இதாகோ சுக சுகர் அதிகமா சாப்புட்றவங்க அந்த வயிற்று பகுதிலத ரொம்போ உங்களுக்கு இதா இருக்கோ சதை விழுவோ அப்டீங்கும் போது அத நைட்ல கொஞ்சோ கம்மி பண்ணி இந்த மாரி அ கோதுமை ஐட்டம் இந்த மாரி அதுவோ நீங்க கோதுமை ஐட்ட தான எ நைட் வந்து எப்படி சொல்ற இந்த அ எப்படி சொல்றது அந்த புரோட்டா சோ அந்த மாரிலா எடுத்துக்காம இந்த கோதுமை இந்த ராகி ஸோ இந்த மாரி எடுத்துக்க நீங்க சா சாப்பிட்டு தூங்குனீங்கனா உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சீக்கிரோ ஜீரணமாகும் ஸோ இதெல்லா புரோட்டாலா எடுத்துட்டீங்கனா மைதாலா உங்களுக்கு வந்து ஜீரணமாகாது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகோ கு சொல்றாங்க அத நீங்க நைட்டு சாப்ட்டு தூங்குனீங்கனா எப்டி இருக்கோ ஒடம்பு உழைப்பே இல்லாம நைட்டு சாப்ட்டு தூங்கும் போது அடு கொடல்ல போய் ஒட்டிக்கும் அப்டீங்க போது நைட்லலா இது எல்லா எடுத்துக்க கூடாது நீ நீங் கோதும சாப்பிடுறீங்கனா சீக்கிரோ ஜேரிமர்னோ ஆயிடோ சோ இந்த மாரி எடுத்து சாப்பிட்டீங்கனா கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணலா நீ்ங்க அதாவது ஒர்கவுட்டே பண்ணாம உடம்ப கொறைக்கணுன்னா இந்த மாரிலாம் டயட் ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பாக முடியு நா அப்படி பண்ணிதா கொறைச்சே சோ அதனால அவங்கிட்ட நா சொல்றே ம் ம்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா நம்ம என்ன சொல்றது ப பரோட்டால இது மைதா பராடக்ட் வந்துடோட்டலாவே அவாய்ட் பண்ணிருணு ப்ரோ அதே மாதிரி ஆ மாவுச்சத்து அதிகமா உள்ள பொருட்களையோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டதுனாலோ நமக்கு வெயிட் வந்து கம்மியாகாது நீங்க சொல்ற மாரி இந்த ராகி கோலு இப்ப நைட்டு நைட்டு நீங்க சீக்கிர சாப்புட்ணுன்னு சொன்னீங்க லைட்டா சாப்புட்ணுன்னு சொன்னீங்க ஆனா பிளஸ் என்னன்னா ஏழு மணிக்கு ள்ள நமக்கு வந்து நைட் டின்னர முடிச்சுணோ ப்ரோ அப்டி சாப்ட்டா மட்டு தா நமக் வந்து வெயிட் ரொம்போ அ ரெடியூஸ் ஆகோ இப்ப நைட் சாப் டூங்கூண்டு பசிச்சா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நறைய பப்பாளி எடுத்துக்கோங்க நம்ம வெயிட் லாஸ்ட் பிரீடுல இருக்கும் போது கு பப்பாளி குக்கும்மர் பிளஸு இந்த தண்ணிக்காய் சொல்லுவாங்க வாட்ரு மெலன் தடியுங்கா பூசணி க இந்த மாரி வெஜிடபிள்ஸா இருந்தாலோ செரி காயா இருந்தாலோ செரி நீங்க அதிகமாக எடுத்துக்கிட போம்போது உங்களுக்கு எப்டின்னா நல்ல ஒடம்புல உள்ள தேவ இல்லாத நீர்கள் வெளில போவு நல்லா என்ன சொல்றனா வெய்ட் ரெடியூ ரெடியூஸ் ஆகோ நீங்க ஆரு ஏழு மணிகுள்ள நீங்க சாப்ட்டு முடிச்ட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ப்ரோ நானு சொல்ற நானு அதை ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஐட்டனானு டெய்லி சிக்ஸ் தர்ட்டிக்குல சாப்ட்டுருவ அதுக்கப்புற பசிச்சாதா நா வந்து எடுத் வர சரியு ஒங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பேச்லாம் ஓகேவாே ஓகே பாய்